ஹலோ
ஹலோ
ஹாய்
ஹாய் கே ம் நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நா நல்லாருக்க
ம் ம் நான் இப்பதா இது டியூஷன்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு
ம்
ம் நீங்க என்ன பண்றீங்க
நா இப்போதா மார்னிங் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஸ்கூல் கு ரேடி ஆகிட்டுருக்க கொஞ்சொ ஸ்கூல்ல வந்து ரெனோவேட் ஒர்க் கொஞ்ச இருக்கு அங்கங்க அதுக்கு கால் பேசிட்டருக்கேன் திங்ஸ் எங்கெங்க வாங்கறது அப்ற சொல்லி வெச்சுட்டோனா அவங்க எடுத்து வெச்சிருவாங்க இவரு போய் டக்குனு எடுத்துட்டு வந்துருவாரு இவருக்கு கொஞ்ச நெறைய ஒர்க் இருக்கனால நா கொஞ்ச அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டே அப்டின்னா அவரு டக்கு டக்குன்னு முடிச்சிச்சுருவாரு
ஆ ஓகே ஓகே
ஆ அதுக்கு கால் பண்ணிட்ருக்கே உங்ளுக்கு எப்டி போது உங்களோட அந்த ஆ காம்படிட் டிவ் எக்ஸாமோட பிரப்ரேஷன்
ஆ செ இப்போ அது ஓகேதா காலையில ஒரு டைம் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு அது இப்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணா அது ஈவினிங் அப்டி டியூஷன்லயு அவங்களுக்கு சொல்லி குடுத்த மாதிரி இருக்கு ரீகால் பண்ற மாதிரியி இருக்குல்ல அதா அந்த ஒரு இதுனாலதா டியூஷனே இது பண்ண செரி ஓகே டியூஷன் எடுத்தர்லா அப்டின் சொல்லி அன் ரிவைஸ் ஆன மாதிரி இருக்குல்ல
ஆமா கரெக்ட்டு
அதனாலதா சரி டியூஷன் என்னா நம்ம ஃபுல்லாவு படிக்கப்ப ஃபுல் ஒரு நாள் ஃபுல்லாவு எக்ஸாம்ஸ்காக படிக்கிறதில்ல ஹவுஸ் ஹோல் ஒர்க்ஸ் ஆஃப்டர்நூன் வரைக்கு ஹவுஸ் ஹோல் ஒர்க்ஸ் இருந்தாலு அப்ற ஒன்ஹார்ஸ் தா ஒன் ஹார்ஸ் டூ ஹார்ஸ்தா படிக்க போறோ அப்ற சும் ம்மா ஏதோ பசங்க க வரதுக்கு அவங்கள பாத்துட்டு அதுதா வேல செரி அந்த டைம்ல இவங்களுக்கு யூஸ் பசங்களுக்கு யூஸ் ஃபுல்லா இருக்கு நம்மளுக்கு யூஸ் ஃபுல்லா இருக்கு
ம்
ஏன்னா காலையில இருந்து தனியா வீட்ல வந்து இருக்கிறதுக்கு இப்ப இவுங்க பசங்க கோட இருந்தா கொஞ்ச ஜாலியாவு இருக்கற மாரி இருக்கு
ஆ
ஆ அப்ற எக்ஸாம்க்கு ஓகேவா இருக்கு சொல்லிதா இந்த டிசிஷன் எடுத்தது
கரெக்ட்டுதா ஏன்னா நீங்க மார்னிங் வந்து படிச்சுப்பிங்க ஈவ்னிங் வந்து சொல்லி குடுப்பிங்க உங்களுக்கு அப்டே கரெக்ட்டா இருக்கு எக்ஸாம் க்கு படிக்ற மாரி இருக்கு உங்களுக்கு ஒரு சைட் பை சைட் ஒரு ஃபினான்சியலாவு சப்போட்டா இருக்கு இது மாரி டியூஷன் பண்ண டியூஷன் நடத்தும் போது
ஆ அதுதா அதுக்காகதா இது பண்ணது நீங்க மூனு பிசினஸு இது பண்ணி பயன டைம்க்கு மேனேஜ் பண்ண கரெட்டா இருக்கா
ம் கொஞ்ச கரெக்டா இருக்கு கொஞ்ச சப்போட் இருக்கனால ப சங்களு சப்போட் பண்றாங்க இவரு சப்போட் பண்றதுனால கொஞ்ச ஓகேவா இருக்கு இதே பசங்களு கொஞ்ச ராவடி பண்ணிட்ருக்காங்க இப்பதா ஸ்கூலுக் போயிட்டு அங்க பசங்க கூட சேந்து வெளாட்றாங்ளா அதே வெளாட்ட இங்க வந்து வெளாட்றாங்க அடிச்சுக்குறாங்க இதுல வேற புதுசா கிரிக்கெட் வெளாட ஆரம்பிச்சிட்டாங்க பாலு போய் போய் யார் வீட்லயாவது கண்ணாடி அடிச்சிருது ஜன்னல் ஒடச்சிருது
ம்
இப்டே இருக்கு அதுக்கு வேற ஒரு ஈவ்னிங் ஈவ்னிங் டெய்லி டூ டேஸ் ஒன்ஸ் இல்லனா த்ரீ டேஸ் ஒன்ஸ் போய் பஞ்சாய்த் பண்ணிட்ருக்க இதுக்கு மேல அப்டி நடக் காது நானே ரீப்ளேஸ் பண்ணி குடுத்தற்ற பிரேக்கேஜ் ஆனது
ம் ம்
அப்டின் சொல்லி நானு பஞ்சாயத்து பண்ணி வச்சிட்டு சமாதான பண்ணி வச்சுட்டு வந்துட்ருக்க இதே வேற எங்கயாது ஏரியால போய் வெளாட்றாங்கனா ஓடி வந்துருவானுங்க இங்க பக்கத்துலே இருக்கனாலா நம்ப பேசிதா ஆவ்ணு ஆ அவன்கிட்ட எதித்து பேச முடியாதுல்ல பக்கத்துல இருக்கவுங்க ரிலேட்டிவ்ஸ் வேணுல அதனால நானு கொஞ்சோ
சாஃப்டா அவுங் கூடயே பேசி
ஆ சாஃப்டா பேசி முடிச்செச்சுட்டு வரது அப்ற அங்கந்து தொர் த்தி வுட்டனா அங்க தாத்தா பாட்டி வீட்ல போய் கௌ கிரௌண்ட்ல வெளாட்வாங்க
ம்
கிரவுண்ட்ல விளாண்டுட்டு தாத்தா பாட்டிக்கு எதாவ்து வாங்கிட்வறது ஆ வீட்டுக்கு எதாச்சு ஜாமான வாங்கிட்டு வறது அது மாரி எதாவ்து இருந்துதுனா வாங்கிட்டு வருவாங்க
ம் ஓகே ஓகேங்க
அப்ற அங்க கார்டனிங் ஒர்க்ஸு இருக்கு அத அப்டே பாத்துபாங்க தண்ணிப் பூ தண்ணி எறைக்கிறது அப்றோ எதாவது பூச்சி ஏதாவது இருந்துதுனா மருந்திருக்கு மருந்து பசங்க தா போடுவாங்க மருந்து போட்டுட்டு அப்றோ அதுக்கு எதாவ்து வல மாரி கட்டி எதாவ்து ரெனவட் பண்ணுவாங்க அவுங்ளே இருக்கிற திங்ஸ் மட்டு வெச்சு இது மாரி அவுங்க பண்ணிட் இருக்காங்க ஆ ஈவினிங் வந்தாலே இது மாரி எதாவ்து பண்ணிட்ருப்பாங்க
ம் ஓகே இவங்கெங்க காலைலேந்து ந்து ஸ்கூலுக்கு போறதுக்கே அவுங்ளுக் டைம் கரெக்டா இருக்கு போ அங்க வெளாண்டுட்டு வந்ததோட இவ்ளோ தா இங் வந்து கொஞ்ச நேரோ எதாவ்து ஈவ்னிங்கு ஏனா நைட்டு் சமைக்கற்துக்கு திங்ஸ் வேணுனா அதுக்கு மட்டு கடைக்கு போயிட்டு வருவாங்க அவ்ளோ தா அப்புற டியூஷன் கிளாஸ் நா அப்பற அவுங்க கூட சேந்தா இவுங்ளு கொஞ்ச படிப்பாங்க அப்டின் சொல்லிட்டு வெளிய எங்கியு அனுப்புறது இல்ல வா நீ டியூஷனுக்கு வந்து உக்காரு அங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் டியுப்ஸ் வர வச்சுறுவ ஆனா ப்ரெண்ட்ஸ் கூட சேந்த அவுங்ளு கொஞ்ச படிப்பாங்க அவுங்க நம்ம சொல்லி குடு அப்பற ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க உக்காந்து டிஸ்கஸ் பண்ணா அதுவு கொஞ்ச அவுங்களுக் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கு
ஆமா பசங்க மோஸ்ட்டா அம்மா சொல்றது சொல்லிக்‌ குடுக்கற்து அவுங்லா ஏத்திக்கவே மாட்டாங்க செரி நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு டீச்சரா இருக்காங்க அவுங்க சொல்லி குடுக்குறாங்க அப்டின்னா அவுங்க ஃப்ரெண்டு வந்து ஏத்துக்குவா படிச்சிக்குவ அந்த ஃப்ரெண்ட் வந்து நம்ப பசங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இப்டிதா ஏத்துபாங்களே தவர நம்ம சொல்லிக் கு தட் ஏத்துக்கவே மாட்டாங்க போமா போமான் சொல்ட்டு வுட்ருவாங்க
ம் அதனால தா செரி ஃப்ரெண்ட்ஸூ இருக்கறனால செரி நீ இங்கயே உக்காந்து படுச்சிரு அப்டின் சொன்னா அங்கய உக்காந்து படு ச்சிருவாங்க அது முடிஞ்ச இருக்குள்ளயு செவன் தேட்டி ஆயிரு அப்பற இருட்டு ஆயிரு எங்க வெளிய போறது
ஆமா எங்கேயு போக முடியாது
அந்த அதெல்லா அந்த எழுதினா அந்த டெஸ்ட் சாக்பீஸ் டெஸ்ட் ஆ அதெல்லா கிளீன் பண்ணது கொஞ்ச இது பண்ணுவா ஆன்ட்டி நானே கிளீன் பண்ணிக்கிறே நீங்க போய் சமைங்க டின்னர் பாருங்க அப்டிங்வாங்க
சூப்பர் சூப்பர்
போய் டின்னர் பாத்துட்டு வந்தா ப்ப டின்னர் எல்லா சாப்ட்ட அந்த இதெல்லா வாஷ் பண்ணி வச்சு இதே என எனக்கு எதோ பிரேக்கே இல்லாம கண்டினியூஸா ஒர்க் இருக்கிற மாதிரியே இருக்கு இந்த ஒரு ஒர்க்குக்கே அதா நீங்க மூனு இது பேலன்ஸ் பண்ணி
இதுவு ஒன்னு இல்ல நம்ப சப்போர்ட்டிங் யாராவது இருந்தாங்க அப்டின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எதுவு தெரியாது இப்ப நா ஒரு பிஃப்டி பர்சன் பண் அப்பறன்னா அவரு கொஞ்ச ஒரு பிஃப்டி பர்சன் பண்ணாங்க அப்டின்னா நம்ளுக்கு பேர்டன் எதுவும் இருக்காது கொஞ்ச ஈஸியா இருக்கும் அவருக்கூட சேர்ந்து செய்யறது கொஞ்ச ஜாலியா இருக்கும் இதே ஒரு அதர் பர்சன் ஒரு டாக் ஓவர் பண்ணோ அப்டின்னா நம்ம எதோ ஆர்டர் போட்ற மாரி இருக்கும் அவுங்கள நம்ம வேல வாங்குற மாதிரிதா இருக்கும் ஆ எப்பவுமே ஆர்டர் போட்டுட்டு இருக்க முடியாது வேல வாங்கிட்டு இருக் க முடியாது நம்மளுக்கு கொஞ்ச கோவம் வரும் அதெல்லா அவங்ககிட்ட காட்ற மாரி இருக்கும் நம்ளுக்கு கொஞ்ச ஸ்ட்ரெஸ் ஆகும் எதுக்கு அதுக்கு இவரே நம்மளுக்கு கூட இருந்துட்டாரு அப்டின்னா நம்ளுக்கு கரெக்ட்டா இருக்கு இல்லயா நம்மளோட பீலிங்ஸூ கோவம் இப்டி வரும் அப்டி வரும்ன்றது அவங்களுக்கு தெரியு அவங்களு செரி செரின்ட்டு போவாங்க அதனால கொஞ்ச ஓகே அப்டியே ஜாலியா போயிட்ருக்கு இங்க எதாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா கூட ம் ம்
அதுக்கும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்களா
ஆ அதெல்லா கரெக்டா பேலன்ஸ் ஆயிடுது இவரு மார்னிங் எதாவது செஞ்சு குடுத்துருவாரு ஸ்நாக் மாரி ஹெல்தி ஸ்நாக்கு அப்றொ பசங்களுக்கு மார்னிங் அதே குடுத்தர்றது ஆப்டர்நூன் வந்து இங்க நாங்களே ஏத்துட் போய் குடுத்தர்றது
ம்
எடுத்து போய் ஸ்கூல்ல போய் குடுத்துட்டு வந்தர்றது ஸ்கூல் பக்கம் தா போய் குடுத்துட்டு வந்துருவே ம் அப்டி எதாவது ஸ்கூல் வொக் எதாவது இருந்ததுன்னா அப்டியே பண்ணி முடிச்சுட்டு குடுத்துட்டு வந்துருவே அப்டியே சப்போஸ் ஸ்கூல்ல எதாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா கூடொ ஆ அப்பறொ ஸ்கூல் முடிச்சு ஒன் அவர் வந்து ரெஸ்ட் எடுபோ ரெஸ்ட் எடுத்து ட்டு அப்பற டான்ஸ் கிளாஸ் போயி அங்க கொஞ்ச ஜாலி பண்ணிருவா அப்டியே அந்த ஸ்ட்ரெஸ் எல்லா அங்க டான்ஸ் கிளாஸ்ல போயிடு அங்க சின்ன புள்ள எல்லா வர்றாங்களா அதனால அந்த ஸ்டெரஸ் எல்லாமே அங்க போய்டு
அதுக்கு
வெளயாடுவாங்க ஆன்ட்டி ஆன்ட்டினு வாங்க இதே ஸ்கூல்னா மிஸ்ஸூ மேடம்னு சொல்லி ப்பாங்க இங்க ஆண்ட்டி அக்கா வாங்க போங்கன் பேசுவாங்க அதனால் கொஞ்சோ ஜாலியாருக்கூ
இதா ம் அது டான்ஸ்னாலே சின்ன பசங்கள் கோட இருக்கும்போது நம்ம இந்து கவல இது தெரியாது என்ன ஸ்ஃபிரஷர் இருந்தாலு அங்க போனா ஒரு மாரிவ பீஸ் தா கெடைக்கோ
ம் ஆமா
நீங்க டான்ஸ் கோச்சிங் க்ளாஸ் போயிருந்தீங்களா
ஆ ஆமா நா ஒரு டென்த்து படிக்கும் போதுல இருந்து போனே டென்த்து நைன்த்து படிக்கும்போதுல இருந்து போனே அதுல வ ந்து சிக்ஸ் மந்த்ஸ் வந்து சொல்லி குடுத்தாங்க அதுக்கு மட்டு ஃபீஸ் வாங்கிட்டாங்க எங்க மாஸ்டரு அதுக்கப்புறோ நல்லா டான்ஸ் பண்ற அப்டின் சொல்ட்டு செரி நீ சப்போட்டிங் மட்டு இரு அப்ப கொஞ்சோ ஃபினான்சியலா எங்க வீட்ல வந்து இல்ல பினான்சியல் இல்ல அதுனால ரிலீவாய்க்கிறே அப்டின் சொன்னே இல்ல வேண்டா நீ பீஸ் எது குடு க்கண்டா நா ஒன்ன ஈவென் கூட்டுட் போறே அதுல நீ அதுல நா வந்து ஃபீஸ் எடுத்துக் க்ற நீ அப்டி சப்போஸ் ஏதா ஒரு மந்த்து ஈவென்ட் இல்லன்னா கூட நா பாத்துக்ற நீ வந்து டான் சொல்லி குடு ஆ க்ளாஸ் பாத்துக்கோ அப்டின் சொன்னாங்க சென்ட்டு நானு அப்டே டான்ஸும் பாத்துக்குட்டு க்ளாஸ் பாத்துக்குட்டு சொல்லி குடுத்துட்டு அப்டியே அவங்க கூடியே டான்ஸ் ஆடிக்கிட்ருப்ப அ அங்கருந்து கத்துக்கிட்டதுதா அங்கருந்து கத்துக்கிட்டு சரி எதுக்கு அத வேஸ்ட் பண்ணணு சொல்ட்டு ஈவினிங் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹார்ஸ் வந்து அது அப்டி சொல்லி குடுக்கறது சின்ன ப்ளசு பசங்களுக்கு மட்டு அடல்ட்ஸ் யாரு இப்ப எல்லா டான்ஸ் கத்துக்கறது இல்ல அவங்க இன்னு நார்மலா ஆ டப்ஸ்மாசு அது மாரிதா பண்ணிட்ருக்காங்க
ம் ஓக்கே
இவங்க இவங்களுக்கு டான்ஸ் சொல்லி குடுத்தம் அப்டின்னா நல்லா ஆடுறாங்க நம்ளுக்கு இவங்களியு ஈவன்ட்டு கூட்டிட் போறது சின்ன பசங்க ஆடுறதானே இப்ப மோஸ்ட்டா பாக் குறாங்க
ஆ ஆ
கொஞ்சோ க்யூட்டா இருக்கோ அதனால அவங்க பேரண்ஸ்ட்ட பெர்மிஷன் வா ங்கி கூட்டிட் போயிட்டு கூட்டிட் வந்துருவோ நாங்களே இல்ல சப்போஸ் அவங்க பேரண்ஸ் வரேன்னாலு நாங்க கூட்டிட் போய்டுவோ மோஸ்டா லோக்கல்ல தா ஈவென்ட்லா நாங்க பாப் போ அதனால அவங்களு கூட வருவாங்க அவங்களு கொஞ்சோ ஜாலியா இருப்பாங்க பேசு வாங்க அதுலே டைம் போ
ஓக்கேகே
ஓக்கே
இவுங்களுக்கு அந்த ஒன்னார் கேர் இருக்கறதனால வெளியே ஒ தானே ஒரு ரிலாக்ஸ்சேஷன் மாருக்கூ
ஆமாமா செரி ஓக்கே
ம் ம்
நக்கு உங்களுக்கு எதாவ்து கொஷின்ஸ் சா எதாவ்து கொயரிஸ் இருந்தா கால் பண்ணுங்க எதாது ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலு கால் பண்ணுங்க எதாது படி க்கிறதுனாளு புக்ஸ் வேணாலு சொல்லுங்க நம்ம இதுலேருந்து எடுத்தரே படிச்சுட்டு குடுங்க
ஓக்கேங்க ச சொல்றே புக்ஸ் தாங்க வேணூ வேற மாறி ஆ சொல்றேன் ம் ஓகேங்க ஆ ஆ ஓகே
ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
ம் செரி ஆ செரி ஓகே ஆ பாய்